வணக்கம் சகோதரி கேக்குதுங்குளா
ச
மதிய வணக்கம் சகோதரி என்ன பண்றீங்க
சும்மாாதாங்க சகோதரி படுடுத்திருக்க நானு ஆமாவும்
சேரிங்க சகோதரி
உம் நீங்க என்ன பண்றீங்க
துணியெல்லாம் எடுத்து அதெல்லாம் சரி காயப்போட்டுட்டு காய் போட்டுட்டுக்கே சகோதிரி
உம் சரிங்க சகோரி நல்லா எப்படி போகுது
நாலுல்லாம் வந்துட்டு கண்ணுமூடி கண்ண கிடக்கறதுக்குள்ள சாயந்தரம் வந்துருச்ச சகோதரி நாங்க காலைல லேட்ட தான் எழுந்த ஆமா எந்திருக்கும் போதே மணி வந்து ஒன்பது மணி ஆயிருச்சிங்களா
ஆஹ்
அப்படியே அடியே எந்திரச்ச நம்ம நம்ம வேலையெல்லாம் முடி ட்டு நம்ம சமைச்சுட்டு நம்ம படு ஓய்வு எடுக்கலாம் நனைக்கிறோம் பார்த்தா நம்ம சாய்ந்திரம் வந்
ஆஹ் கண்டிப்பா சகோதரரி கண்டிப்பா
ஆம சகோதரி நமக்கான நேரம் எங்க சகோதரி இருக்கு அப்படின்னு நாலு பட்டக்கு போகுது நாலு பின்னாடி நம்ம போறும் போறங்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கு சகோதரி
விடியரது தெரிய மாட்டேக்குிது நைட் ஆக்கடுதல்ல
கண்டிப்பா சகோதரி அது வேணா ஒரு உண்மையான ஒரு வார்த்தை நைட் நமக்கு நைட் நமக்கு தூங்குறது இப்பதான் வந்து விடிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்குள்ள பார்த்த நைட் ஏழு மணி ஆயிருது
ஆமா ஆமா ஆமா
புரி வாழ்க்கையை போற போகளே நம்மளும் போறேங்கிற மாதிரி ஆயிப்போச்சு
ஆமா சீக்கிரமா நாள் போகற பார்த்தா சீக்கிரமா நம்மளும் போயடுவோ மாட்டேக்கேன்
கண்டிப்பா ஆாகோதரிி இப்பதான் நீங்க இப்பதான் நீங்க கல்லூரி வாழ்க்கையை தொடங்கின மாதிரி இருப்பீங்க ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்லூரி வாழ்க்கை முடிஞ்ச நீங்க கடைசி வருஷம் கடைசி வருஷம் போயிருவீங்க அப்ப
ஆமாா அந்த மாதிரிதான் இருக்கும் ஏன்னா நம்ம நாள் ஒவ்வொரு நாள் கொஞ்சம் லேட்டா போனா லைட்ட எப்படின்னு அனுபு வைக்கலாம் இப்படி சீக்கிரமா போனா நம்பமளும் சீக்கிரமா இத ஆகிடுவோம்ல
ஆமா சார் இதே பாருங்க நீங்க நல்லா பாருங்க நீங்க வந்து வீட்டுல இருக்கும் மோது உங்களுக்கு அந்த ரெண்டு நாள் எப்படி வந்து சீக்கிரம் முடிஞ்சதுன்னு உங்களுக்கு யோசிக்க ப்பீங்க இதே வந்துட்டு காலேஜ் எக்ஸ எக்ஸாம் டைம்ல பாத்தீங்கன்னா என்னோட நாள் என்ன முடியவே மாட்டேங்கது அந்தளவுக்கு மோசமா இருக்குங்கிறளவுக்கு நீங்க வருத்தப்படுவீங்க
ஆமா ஆமா ஒவ்வொரு பீரியட் நடக்கும் போதெல்லாம் அப்படித்தான் என்ன இன்னைக்குன்ன நேரமே போக மாட்டேிது நேரமே போக மாட்டேங்கிது
ஆமா சகோதரி அது இல்லாம நீங்க நெனப்பீங்க வந்து இப்ப சப் ப்போஸ் இப்ப நமக்கு புடிக்கானத வகுப்பு இப்ப பிடிக்காத வகுப்பு நமக்கு நடக்கும் போது இந்த வகுப்பு எப்படா நம்ளுக்கு முடியுனு சொல்லி நீங்க நெனப்பீங்க ஆனா வந்து நமக்கு புடிச்சமான வகுப் எடுக்கும் போது நமக்கு புடிச்சமான ஆசிரியர் வந்து நடத்து போது ஐயோ அது டக்குனு முடிஞ்சிருச்சிகற மாரி நீங்க ஒரு கொஞ்ஜோ வருத்தப்படு இங்க ஆமா சகோதிரி நீங்க வேலையெல்லா சகோத்ரி
இல்ல இன்னிக்கு அம்மா வந்து வீட்ல இருக்கனால எனக்கு எந்த வேலையு கெடையாது காலைல எழுந்தே ஆஹ் பல்லு வெலக்கிட்டு குளிச்சே தலசீவுனே அப்றோ கொஞ்ஜோ நேரோ அம்மா அப்பா கூட்லா இது அம்மா பெரிமா பெரிப்பா கூடலா இருந்துட்டு சாப்புட்டே அவ்ளோதா நாலு பெய்ச் கடைக்குபொயிட்டோனா நாலுபெய்ச்
சேரிங்க சகோதிரி நீங்க ஒங்ளுக்கு வந்து இந்த கோலம் போட கோலலா தெரியும்ளா கோலலா போடுவீங்ளா வாசல்ல
ஆஹ் ஹா கோலோ போட தெரியாது இது ஏதோ ஒரளவுக்கு போடு ஆனா வந்து தூரத்துல இருந்து பாக்கும் போது கொஞ்ஜோ பாக்ற மார்ருக்கு கிட்டல பாத்தா வந்து ஏதோ நல்லா இல்லாத மார்ருக்
கண்டிப்பா சகோதிரி நமக்கு போட்டது நமக்கே வந்து என்னமோ புடிக் தா மாரி ஆனா மத்தவங்க கேக்கும்போது
டைம்லலா அம்மா எளிப்புட்டு எளிப்புட்டு எதாச்சு ஒரு சின்ன பூவா போட்டுடு பாப்பா எதாச்சு ஒன்னு சின்ன பூவா போட்டு பாப்பா அப்டிம்பாங்க ஏனா அவுங்ளுக்கு அவ்ளோக்கு கோலோ வராதா ஆஹ் அவங்க கோலோ ஏதாச்சு போட் இ நானு எங்க பெரிப்பா எங்க அப்பா எல்லா சேந்துக்கிட்டு சும்மா வெளாண்டுட்டுருக்க நேரா போய் இனிமே நானே கோலமே போட மாட்டே அப்டின்ட்டு பொயிடுவாங்க நல்லா தா இருக்கு ஆனா நாங்க வேணுமுனே அப்டி பண்ணிட்டு இது பண்ணுவோ
ஆமா சகோத்ரி ஆனா நீங்க வந்து பாருங்க சமூக வலைத்தளன் பாக்கும் போது ஒரு சின்ன புள்ள அத பண்ணுது சின்ன புள்ளைட்ட இதை பண்ணது நீயாண்டி அத பண்ண மாத் தெக்றேனா வீட்ல இருந்து நம்பள வந்து கொற சொல்லுவாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா தா வந்து
உங்ளுக்கு இந்த மாரி அனுபவோ நடந்திரு
நெறையா நெறையா நடந்திருக்கு இந்த சமைக்கற விஷயத்னால சேரி எதாச்சு ஒரு நாள் வேல செய்ல இந்த ஒரு வேல செஞ்சி செய்லனா கூட அந்த புள்ளைலா அப்டி செய்து சொன்ன வேலைய செய்து நீ ஏ அப்டி இருக்க அப்டிம்பாங்க
கண்டிப்பா சகோதிரி நல்லவேல சமூக வலை தடத்தோட போச்சுதா பக்கத்து வீட்ல இந்த மாரி ஒரு சின்ன புள்ள பண்ணுச்சுனு வெச்சு ஒங்ளுக்கு டெய்லியுமே ஒங்ளுக்கு அம்மா கிட்ட கொறதா நடக்கு கொற சொல்லிட்டே இருப்பாங்க
ஆமா கண்டிப்பா ஓ கோலம் போடுறதுல இருந்து சமைக்றதுல இருந்து ஒரு வேல செய்ற வரியு எல்லாத்துலயுமே கொற சொல்லிட்டு தா இருப்பாங்க
நடந்துருக்கு சகோதிரி
உம் எனக்குந்தா சகோதிரி
ஆஹ் நீங்க வந்து நீ ஏ சகோதிரி நீங்க கல்லூரி போறனால இந்த அடிக்கடி வந்து மெந்த ஒங்கள வந்து அழகுபடுத்திக்கிற விஷயத்தெல்லா வந்து அதிகோ வந்து ஆர்வத்தோடு இருப்பீங்ளா இல்ல இப்டி நீங்
ஆஹ்ஹ அந்த மாதிரிலாம் இல்லை வீட்டுல இருந்தேன்னா நான் வந்து ம்ச் இந்த கண்ணா பின்ண்ணானனு அப்படியே இருப்போமா அதே மாதிரி வெளியே எங்கோச்சும் போறோம் காலேஜ் போறோம்னா தலை சேவுவே பவுடர் கூட அடிக்க மாட்டேன் ஒரு பொட்டு வச்சுட்டு அவ்வளவுதான் முஞ்சச்சு
ஓ சரி ஏன் சகோதரி நிறைய பேர் வந்து அ கல்லூரி இப்ப ஏன் கல்லூரியை விடுங்க இப்ப ஸ்கூல் பருவத்துிலயே வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மேக்கப் அழகு அழகு பண்றதுல அத்தனை பொருளுமே நமக்கு தான் ஒன்னும் தெரிய மாட்டிங்க்குது
பண்ணுவா ஆனா எனக்கும் எனக்கும் பண்ணணும்னு தோணும் ஆனா வந்து அது போட்டு மூஞ்சி வேற மாரி கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது
கண்டிப்பா சகோதரி ஆனா பாருங்க இப்ப ஆஹ் இப்ப இருக்க பாருங்க சமூக வளைத்தரலங்க சகோதரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வரு ப்ராடக்ட் காட்டுறாங் ங்க அவங்க அவங்க ஒருத் த்தங்க கூட வந்து அழகு இல்லாம அவங்க அவங்க வந்து ஒரிஜினல் உண்மையான முகத் த தோட வந்து நடிக்கவே மாட் டாங்க ஒரு செய்தி சொல்றதாகட்டு சரி ஒரு ஒரு பொருளை வந்து மக்களுக்கு விற்பனை பண்றதா இருந்தாலும் சரி முகத்துக்கு வந்து இந்த பவுடர் பூசின மாதிரி அந்த தோற்றத்தோடதான் சகோதரிய நமக்கு வந்து இது பண்றாங்க அத பாார்கக்கும்போது நமக்கும் வந்து போ நம்ம இப்படில்லாம் போ ட்டு நமக்கும் அவங்க மாதிரி ஆயவங்கிற எண்ணத்தை தான் வந்து அவங்களுக்கு கொண்டு பண்றாங்க மக் கள்
ஆஹ் ஆமா
அதா அதா சகோதிரி
நானும் நினைப்பேன் எங்க அக்கா இதெல்லாம் எடுத்து போடலாமாம் அது போட்டு மூஞ்சல ஏதாச்சும் கொப்பளம் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா கிட வச்சுனா என்ன பண்றது அப்படின்ட்டு போடவே மாட்டோம் ஒவ்வொரு திங்களுக்கும் செட் ஆகும் ஒவ்வொரு திங்களுக்கு ஸின்னுு செட் ஆகாதுல்ல
ஆமா சகோதிரி நீங்க நீங்க வந்து சகோத நீங்க வந்து இந்த லைட்டா போடுற மாதிரி இந்த கண்ணுக்கு காஜல் அயலனர் அந்த மாதிரி நீங்க வேணும்ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நீங்க வந்து இந்த மேக்கப் கிட்டு அந்த மாதிராம் நீங்க வச்சக்க ரோஸ் பவுடர் அந்த மாதிரி தான் நீங்க பேஸ்கு போட வேணாம் கிரீம்லாம் போடுவேனா நீங்க சும்மா லைட்டா இந்த சன் ஸ்கீம் வெயில் காலத்துக்கு வந்து சன்ஸ்க்ரீம் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அதெல்லாம் ஓரளவு ஏன்னா நானுமே வந்துட்டு அதிக மேக்கப்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் கல்லூரி படிக்கும் போதெல்லாம் கல்லூரி முடிச்சதுக்கப்புறம் நா இ இந்த மாதிரி இந்த கண்ணுக்கு கண்ணு கையலினர் அந்த மாதிரி தான் சகோரி நான் போட்டுட் ங்க நானு
நானும் ஐய ஏதாச்சும் எப்பயாச்சும் வறப்ப தோன்றறப்ப கண்ணு மயி வைப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சமா ஏதாச்சும் இது பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா லிப்டக் அடிச்சி எங்கமாட்ட வெளாண்டு காமிப்ப அவ்வளோதா மின்தபடிலா வெக்க மாட்ட அது ஒரு கிளம்பும் போது என்ன ஒரு குளிக்குரோ தலைய சீவுறோ பொட்டு வெச்சிட்டு அவ்ளோ தா கிளம்பிட்டு இது மாரி ஏழு வாட்டி மூஞ்சிய தொடைக்கிறது பன்றங் எங்க அக்கானா நாலு மணு நேரோ தல சீவுவா எவ்வளவு நேரோ தல சீவுவா நெ நறைய கிரீம் போடுவோ அவளுக்கான எது போட்டாலு செட் ஆகிரோ
ஆமா சகோ அப்படில்ல சகோதரி அவுங்க வந்துட்டு செட் ஆகுதோ இல்லையோ அவுங்குளுக்கு வந்தாலுமே அந்த கிரீம் அவுங்க விட்டாலுமே அவுங்களுக்கு வந்து அது ஒத்து வராது அது தொடர்ந்து போட்டுட்டே கெத்தா அவுங்க இருக்கணோ அப்டிங்கிற நெலமைக் வந்துருவாங்க ரொம்ப நம் இப்ப நமக்கு தெரியாது சகோதரி இப்ப இத வந்து நீங்க அப்ப அப்ப போட்டீங்கன்னா பரவால்ல தொடர்ச்சியா நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நா முப்பது வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா பேஸ்ல வந்து சுருக்கம் வர ஆரம்பிச்சிரோ நீங்க வயசானா கூட இப்ப நீங்க ஃபாலோ பண்ற கிரீம் எல்லாமே நீங்க அப்பயுமே நீங்க தொடர்ச்சியா நீங்க போட்டுட்டு தா இருக்கணோ விட்டுட்டீங்கனா எதாவது பக்க விளைவுகள் வந்து அப்ப தா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குமே தவிர இந்த வயசுல உங்களுக்கு காட்டாதது
ஆ அதாவது சரி நானோ அதுல அவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதெல்லா இல்ல அம்மாட்ட கேப்ப சன்ஸ்கிரீம் போடட்டுட்டுமாம்னா போட்றத தா போட்டுக்க பாப்பா அப்படிம்பாங்க அதுக்கப்புறோ எனக்கே ஒரு இது தோணோ செரி வேணா விடு இதுவே நல்லாதா இருக்கு இனிமே என்ன
ஏ நா கூட நா கூட சகோரி உங் உங்கள மாரி தா நானுருந்தே கல்லூரி படிக்கும்போது எதுவுமே நா விரும்ப மாட்டே தல சீவுவே பொட்டு வெப்பே அதுமே த ஹேர் ஸ்டைல் கூட வந்தது தல சீவுரதுல கூட வித விதமா ஒருத்தவுங்க ஃப்ரீ ஹேர்ல வருவாங்க எனக்கு கூட வந்துட்டு பிடிக்காது ஏன்னா வந்து எனக்கு வந்து கொஞ்சோ சுருட்ட முடியா இருக் இருக்குங்களா கீல நம்ம விட்டுட்டு போனாலுமே நமக்கு ஒவ் வர வந்து சிக்கு விழுந்துரும்பாங்க சிக்கு விழுந்துருது முடியி அப்படிங்கும்போது நம்பால அத வந்து பாதுகாக்கணோ சிக்கு விழும்போது நமக்கு எ சீவுனாலு வலிக்கோ நமக்கு முடி வந்து நறைய வந்து உதுருங்களா அப்படிங்கும் போது இருக்குற முடிய ஏனா நம்ப நம்பளே நம்பக் வீணாக்குவோ அப்டீங்கிற மாரி நமக்கு ஆயிபோயி எண்ணோ வந்துரோ
நானுமே அப்படிதா ஏதாச்சு பங்க்ஷன் டைம்னா அம்மா ப்ரீ ஹேர் விடு அப்டீம்பாங்க என்னதும் கொஞ்சோ சுருட்ட முடி தா செரி சிக்குல் விழுந்தா எடுக்கணோ முடிக்கொட்டுமே இல்லம்மா பின்னியே போட்டு விட்டுருமா அப்படின் இது அப்புறோ அவுங்களே பின்னியே போட்டு வுட்டுருவாங்க
சேரிங்க சகோதரி நீங்க வந்து உங்க கல்லூரி நிகழ்ச்சிலெல்லாம் நீங்க பொடவேலா கட்டுவீங்களா கட்ட தெரியுங்களா
பொடவலா கட்ட தெரியோ அ இது பொங்கல் ஃபங்ஷன் அன்னிக்கு கட்டிட்டு போன அப்புறமே எங்க ஆ நல்லா கட்டுவ கல்லூரி இதுல திங்கக்கிழமானா யூனிபார்ம் இருக்கு
சரி சரிங்க சகோதரி
ட்டு போணும் புடவை தான் கட்டணும் அப்ப கட்டி கட்டி ஸ்ட்டி கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதுக்கப்புறம் பழகிட்டேன் நல்லா கட்டான்னு வச்சுக்கிட்டேன்
ஆமா சகோதரி போக போக ஒரு விஷயத்த நம்ம நாலு தடவை செஞ்ச நமக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா நான் வந்து எனக்கு புடவை கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் மா அதனால வந்து நிறைய வீடியோ பாரேன் எந்த மாதிரி கட்டலாம் இந்த சை்ல பீச் வரதுக்க எாம் எந்த மாதிரி பண்ணலாம் அடின்னுலாம் பாேன் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கு ஒவொரு மாதிரி பண்ணுவேன் அதுக்கப்புறம் நல்ல காட்ட ஆரம்பிச்சன்
நீங்க வந்து இந்த நீங்க வ நீங்க வந்து ஆன்லைன்ல எாம் இந்த மாதிரி சர திங்ஸ் டிரெஸ் எல்லாம் நீங்க வாங்கிருக்கீ துணி மண எாம்ங்கன்லைன்ல பர்ச்சேஸ் பீ
இன்னும் ஒரு நாள் கூட வாங்கினது நல்ல சகோதரி
சரிங்க சகோதரி
உஹம் அது வந்து ஒரு வாட்டி போட்டு சொதப்பிருச்சா
சரி ஆனா வந்து பாக்கறதுக்கு பாக்கறதுக்கு நல்லா இருக்கும் சகதர் ஆனா வர பொருள் வந்து எப்படி இருக்கும் என்னன்ன தெரியாது ஆனா வந்து ஆ நான் வந்து நிறையா டிரரெஸஸ் நான் வந்து இப்போ அனார்களிி குர்தானா நிறையா ட்ரெஸ் வந்து நான் ஆன்லைன்ல வாங்கியிருக்கேன் சகோதரி
உஹம்
எப்படியாவது ஒன்னு ரெண்டு டைம் மட்டும்தான் இப்ப பப்ன் இப்ப ஏாவது தீபாவளி பொங்கலு மட்டுும்ான் நான் நீர்ல போய் எடுற மாதிரிக்கும் மீதிச்சும்மா நம்ம வீட்டுல தானே இரு ரூ பண்ற வாங்கிருக்கேன்ோஸ் வா பொருள் உங்களுக்கு பிடிக்கல அந்த துணி வந்து நல்ல அப்படின்னு நீங்க உடனே நீங்க வந்து திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க நீங்க அந்த துணிக்கான கொடுத்த கொடுத்த அமௌண்ட் வந்து உங்க உங்களுக்கே திருப்பி வந்து உங்களோட அக்கௌண்ட்டக்கே வங்கி கணக்குக்கே வந்துரும்னு சொல்லுவாங்க
ஆமா ஆமா நான் ும் ட்ிரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணல ட்ரை பண்ணி பாக்கணும் இந்த மாதிரி அதான் வீட்டுல யூஸ் பண்ணிக்க இது பண்ணிக்கலாம் பெரிய ஒரு பபங்க்ஷன் எதுக்குன்னா நம்ம போய் நேர்ல பாத்து எடுத்தாதான் அது ஒரு சாட்டிஸ்ஃபையா இருக்கும் இந்த மாதிரி வீட்டுல ஒரு க்க இருந்தா அப்போ ஆர்டர் பண்ணலாம் தப்பு இல்ல
கண்டிப்பா சகோதரி அதுமே பாருங்க சகோதரி இப்ப நீங்க இப்ப வந்து ஆன்லைன்ல வந்து நேர்ல பாார்த்து இல்லாத கலெக்ஷன் ஆன்லைன்ல நிறையாவே இருக்கு ி சப்போஸ் நான் ஒரு டாப் ஆன்லைன்ல வாங்கியிருந்த சகோதரி அதுக்கு வந்து பேண்டும் ஷாலும் எடுக்கலாம்னு சொல்லி கடை போயிருந்தே அவங்க என்ன சொல்றாங்கன்ன அவங்களே கேக்குறாங்க கடைக்காரங்களே கேக்குறாங்க ஏன்னா வந்து கடையில வந்து எந்த கடையிலுமே இல்ல மாிர கலர்ஸ் வந்து இருக்காது நீங்க ஆன்லைன்ல தானே வாங்கினீங்க ஆன்லைன்ல வாங்கற எல்லா என்னைக்குமே வந்துட்டு அதுக்கு ஏத்த மாரி அதுக்கு செட்டாகற கலர் வந்து கா கெடைக்கவே கெடைக்காதுங்குறாங்க ஒரு சில கடையிலலாம்
ஆஹ் ஆஹ
அந்த மா அதுதான் சொல்றேன் ஆன்லைன்ல இருக்குற ஒரு பெரிய நமக்கு விஷயம் வந்துட்டு ஏன்னா ஒரு இப்ப நம்ம செட்டா வாங்கிட்டா பிரச்சனைனா வந்து டாப் நமக்கு தனியான் கொடுப்பாங்க அப்டிங்கும்போது நம்ம லெகின் எதாச்சும் எடுக்கும் போது நம்ம கடைக்கு போய் அதுக்கு நம்ப ஒண்ணு நம்ம ஒண்ணு வாங்கலானு நெனப்போ ஆனா கடக்காரக்கா வந்து பாத்தா இந்த இந்த இந்த கலருக்கு இது செட்டாகாது பாப்பா நீ வேற கலரு எடு பாப்பானு நம்மளையும் வந்து கொழப்பி விட்ருவாங்க அந்த எடத்துல நல்லா ச பதிரி சேரி சகோதரி நமக்கான அழைப்பு முடிந்து விட்டது வேறொரு கால் நம்ம தொடர்பு கொள்ளலா சகோதரி நன்றி நன்றி